ஹலோ
ஆ ஏண்டா எப்டி இருக்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே எங்க தம் ம் அது எல்லா வெளையாண்டுட்டு இருக்காங்கடா
தூங்க மாட்டாங்ளா மத்தியானத்துல
அவங்கல்லா பெரிய பசங்களா ஆயிட்டாங்கல்ல அதனால
ஆதனால தூங்கமாவு செரி செரி நா எங்க பாப்பா கூட தூங்கமாட்டா அவனா அவ கீழ இப்ப டிவி பாத்துட்டுருக்கா இப்பதா சாப்பாடு குடுத்தே சாப்ட்டா இப்ப கொஞ்சோ நேரோ டிவி பாத்துட்டு இருப்பாங்க
சேரிய யார் பாத்துக்கிறாங்க அப்பறோ
ஆ யா எங்க பாப்பா பாத்துக்குறாங்க
ஓ செரி செரி செரி செரி
ஆ பாத்து ஆ கொஞ்சோ பாத்துப்பா ஆ பாத்துப் பா பாத்தப்பா கொஞ்சோ நேரோ இருடா அம்மா வர அப்டி சொ சொன்னே சோ பாத்துக்றே அப்டின்னு சொன்னா பாத்துப்பா
சூப்பர் சூப் இன்னைக்கா இன்னைக்கி வந் து வாழைப் பூ பொரியல் அப்றோ சாம்பார் ம்
செரி செரி ஓகே ஓகே எங்க வீட்டல நான்வெஜ் அக்கா ஆ இன் இன்னிக்கு எங்க வீட்ல மட்டன்னு
செரி செரி செரி
ம் ஆ எங்க தம்பிக்கு இப்பதா ஊ ட்ட வந்து ஸ்டாட் பண்ணிருக்க அதனால வந்து கொஞ்சோ ப்ரோட்டீன் ஊட்டலா அப்டின்னு சொல்லிட்டு எனக்கோ கொஞ்சோ தா சமைக்க தெரியு அம்மா நல்லா சமைப்பாங்க நீங்க
ம் சரி சரி நா நா ஓரளவுக்கு சமைப்பே ரொம்ப நல்லா இல்ல நா முன்னல்லா நம்ம சமைக்கறதல்லா சமைப்ப இந்த புதுசா ஏதாது செய்யறது ஸ்நாக்ஸ் பண்றது அதெல்லா வந்து அம்மா பண்ணுவாங்க நாம சும்மா சமைக்கறது கொலம்பு ரசம் அதெல்லா பண்றதுலா மட்டு நா பண்ணிருவே
எனக்கு இப் பதா சமைக்க கத்துக்குண கல்யாணத்துக்குப்பறோ தா சமைக்க கத்துக்கண அதுக்கு முன்னாடில்லா சமைக்கலா தெரியாது அப்பதா கொஞ்சோ கொஞ்சோ ஆமா நம்ம சமச்ச சமைச்சி கத்துவோ பாத்தீங்களா அது மாரிதா கத்துக்கண இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் மட்டு கொஞ்சோ நமக்கு புடிச்ச ஐட்டம்ஸ்லா வந்து சமைக்க தெரியோ ஆ மத்தது வந்து ஆ இந்த எறா அதெல்லா வந்து சமைக்க தெரியாதுங்க ஆ மட்டன்னு சிக்கன் அதெல்லா மட்டோ சமைக்க தெரியோ ரொம்பல்லா சமைக்க தெரியாது
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ செரிங்க அப்பறோ ஏதா வீட்ல ஏதாது செடில்லா வளத்து வச்சிருக்றீயா
ஆ நாங்க வச்ருக்கோ நாங்க வந்து ஆ இங்க எங்க வீட்ல வந்து எங்க வீட்ல வந்து சும்மா தொட்டி தா வச்சிருப்போ எங்க நெலத்துல வந்து நாங்க ஆ பயிர எல்லா வச்சிருக்கோ
இதோ போட்டிருக்கீங்களா அதெல்லா யா
ஆ
ஓ ஓகே ஓகே ஆ
கருப்புகவுனி மாப்பள சம்பா அ அதல்ல ஆ சொர்ண மசூரி அதல்லா வந்து நாங்க பாலிஷ் பண்ண மாட்டோ
ஓகே செரி செரி செரி ஓகே ஓகே ஆ
சோ அது கொஞ்சோ எல்லாருக்கோ நல்லா ஆ ஹெல்த்தியா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அப்டித்தாங்க குடுக்கறத குடுப்போம் ஆ ஒரம்ல்லா போட மாட்டோங்க நெலத்துல இருக்க ஒரம் அது மட்டும்தா அது வந்து இங்க
ட்டிங்க
ஆமா மருந்துலா அடிக்க மாட்டோங்க
செரி செரி யாரு அப்பா போடு பாத்துக்குவாங்களா மாமா யா
இல்லல்ல எங்க அ எங்க மாமனாரு வீட்ல பாத்துப்பாங்க
ஓ செரி செரி செரி செரி
ஆ நாங்க இல்ல அதனால அவுங் அவுங்க பாத்த கல்யாண நாங்க வந்து அடிக்கடிக்கு வருவோம் எங்க எங்க வீட்டுக்காரு செய்வாரு அந்த வேலல்லாம் ஆ நம்ம தூரத்துலருந்து மேனேஜ் பண்றதோட செரிங்க
பரவால்ல ரொம்ப நல்ல விஷ்யோ ம்
ம் ஓ வயலு எல்லாமே இருக்குங்க
ம் ம் பக்கத்திலே வீட்டுக்கு பக்கத்துலே வா
ஆ வீட்ல இருந்து கொஞ்சு தூர அக்கா கொஞ்சோ தூரோ வாக் ஆ கொஞ்சோ நடந்து போற டிஸ்டன்ஸ் அளவு இருக்கு அங்க வை அங்க ஒரு வீட் இருக்கு அங்க கொஞ்ச குட்டி வீடு மாரி நம்ப இருந்தா போனா தங்கறதுக்கு ம
ஓ இல்லல்ல தங்குறது அளவுக்கே இருக்கா
தங்குற அளவுக்கே இருக்குங்க வீடு தனி அங்க போயிட்டு நெலத்தாண்ட வந்து இந்த திடு மழ இப்பதா வந்துச்சு இல்ல அங்க இ இருக்கிற மாரியே நைட் நைட் எதுனா ரொம்ப மழ வந்துச்சு அ இதெல்லா படு க இது போட்டு வச்சிருப்போ கேமரா போட்டு வச்சிருப்போ இருந்தாலு வந்து ஆ அடிக்கடிக்கு இந்த அ மழல்லா ரொம்ப பெய்துன்னா அங்கயே வந்து படுத்துருப்பாங்க அதனால தா ஊருக்கு வர மாட்டாங்க எங்கள பாத்துக்கதுக்கு இங்கயே வேலை செரியா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க ஆமாங்க ஆடு மாடு எல்லா வச்சிருப்போ ஆடு
ம்
மாடு அப்றோ அந்த காள மாடு சொல்வாங்க பாத் தீங்ளா அந்த மாடு அது கூட வச்சிருக்கோ அப்றோ ஆ கொஞ்ச வேர் ஆமாங்க ஆள் போட்டு பாத்துபோ ஏனா அவுங்க ரெண்டு பேருமே கொஞ்சோ வயசானவங்க அவுங்களால மே இது பண்ண முடியாது ஆள் போட்டு பாத் துப்போ தெனோ ஒரு நாலஞ்சு பேரு வருவாங்க வேல செய்றதுக்கு அவுங்க பாத்துப்பாங்க அவுங்கள நம்ம பாத்துக்க து அதுவே நம்ளுக்கு ஒரு பெரிய வேலயா இருக் கு ஆமா ஆ எங்க தோட்டத்துல ஆமா ஒரு ஒரு ஒன் ஒரு வாரோ வருவாங்க அதுக்கப்றோ மறுபடியு லீவ் போட்ருவாங்க மறுபடியு போய் வேற யாருனா புடிக்கணுங்க பக்கத்து ஊர்ல அந்த மாரிலா வரு வருவாங்க ஆமா இல்ல அம்மா வீடு வந் து கொஞ்ச தூரோ அ எங்க அம்மா வீட்டுக்கு அ எங்க மாமியார் வீட்டுக்கு கொஞ்ச தூரோ இங்க வந்து அ அ லாரி பிஸ்னஸ் பண்றாங்க அப்பா அப்பா வந்து க கவர்மண்ட் சர்வேன்டு இப்போ பிசனஸ் பண்றாங்க
ரிட்டையர் ஆயிட்டாங்ளா
ஆ ரிட்டையர் ஆயிட்டாங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க
ம் செரிடா
ம் தம்பி வந்து கார்டியாலஜிஸ்டு ஆ இப்போ வந்து அந்த ஃபீல்ட்லே இல்லாம வேற ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்ருக்கா அவனுக்கு அதுங்க ஆ ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்மெல்லு வந்து ஒத்துக்கமா ஒத்துக்ல எப்பயுமே ஐ சி யூலே இருக்கணு ஆ ஒரு ஒரு த்ரீ இயர் அ ஒரு மூணு வருஷோ ஒர்க் பண்ணா அதுக்கப்புறம் இல்ல என்னால முடியல அ எனக்கு வந்து நறைய முடி கொட்டுது அ எனக்கு வந்து அவங்க கொஞ்சோ எப்டின்னா கொஞ்சோ ரெஸ்ட் வேணு லீவ் வேணு அப்டின்னு எதிர்பாப்பா அந்த ஒர்க அந்த வேலையில எப்ப பாத்தாலு சண்டே ஆனாலு போன் பண்ணி கூப்பிடுவாங்க அ கொஞ்சோ வந்துட்டு போறீங்களா எமெர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு அப்டின்ட்டு ஏ வீடு பக் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹஸ்பிடலு அங்க வந்து கூப்பிடுவாங்க அ நல்லா செட்டில் ஆயிட்டா ஏ நல்லா செட்டில் ஆயிட்டா பாரு இருந்தாலு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால மேனேஜ் பண்ண முடியல சின்ன வயசு இப்ப வந்து யோசிப்பான்
இன்னு கொஞ்ச நாள் இருந்திருக்கலா கொஞ்சோ ஏர்ன் பண்ணிட்டு அப்றோ வந்திருக்கலா
ஆமா இப்போ பொண்ணுங்கல்லாம் கொஞ்சோ தாங்கி அந்த சுச்சுவேஷன் ல்லாம் தாங்கிட்டு கொஞ்சோ வெளியே வருவோ அவனுக்கு அது சமாளிக்க தெரியல இல்ல எனக்கு வேண்டா அ இல்லைங்க இன்னு ஆகல இதுக்கப்பறோ தா அவனோட சின்ன பையங்க ரோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் சின்ன பைய அதனால இதுக்கப்பற தா பாப்பாங்க ஆமா
சேரி சேரி சேரி நாங்க வந்து ம்
சொல்லுங்ககா
ம் நாங்க வந்து அம்மா வீட்லயு எல்லா அம்மா வீட்லயு சரி மாமனார் வீட்லயு சரி விவசாய தான் ஆனா வந்து நா நீ எல்லாமே குத்தைக்கு விட்டுட்டோ நாங்க வந்து போய் தனியா எடுத்து எடுத்து எல்லா பண்ணல அதனால அ ஏதாவதுனா மட்டு மாமா வீட்டுல வந்து மாமனார் வந்து மாடு வச்சிருக்காங்க வீட்டுக்காக மட்டு நாங்க யூஸ் பண்றது மட்டு மாடு வச்சிருக்காங்க போய் அவங்கட்ட சொல்லு கட்டு அறுக்கிறது அது மட்டு அ ஹெல்ப்புக்கு இவங்க அப்பா போவாங்க அ போய் பாத்துக்குவாங்க மத்தபடி வந்து ஃபுல்லா ஃபுல்லா நிலத்த எல்லா பாத்துட்டு இருக்கல பண்ண எல்லா வச்சு பாக்கலனு வையே சும்மா கோழி ஒரே ஒரு மாடு இருக்கு அப்பறம் அது மட்டு அப்படியே பாத்
ஆமா எங்க வீட்டுல கூட இருக்கு ஆனா இப்ப நாங்களு நீங்க சொன்ன மாதிரி குத்தகைக்கு தான் விட்ரு விட்டுருக்காங்க அம்மா வீட்டுல அங்க வந்து எங்க மச்சின இருக்காரு பாத்துக்கிறதுக்கு மச்சின மச்சின அ பொண்டாட்டி அவங்கல்லா பாத்துப்பாங்க அவங்களா அதுலயே வேலை செஞ்சவங்க நமக்கு அதெல்லா வராது அவங்க ஆமா அவங்க எல்லாஅதுலயே வேலை செஞ்சவங்க அதனால அவங்க பாத்துப்பாங்க அவுங்க எங்க மாமியார் மாமனார் இல்லனா கூட அவுங்க பாத்து இருப்பாங்க அதுல ஆமா அதனால பிரச் இல்ல மேனேஜ் பண்ணிப்பாங்க அவுங்களே
ஆமா வாரிசு ஒண்ணு வேணும்ல்ல
ஆமா அப்டின்னு நெனாப்பாங்க அவுங்க எங்களுக்கு அப்றோ நீங்க பண்ணீங்க எங்க எங்க வீட்டுக்காரு செய்வாரு ஆனா எங்க இங்கே டைம் சரியாருக்கு அ அது சனிக்கிழம ஞாத்திக்கிழம ரெண் நாள்தா ஃபர்ஸ்ட்டு எல்லா செஞ்சிருந்தாங்க இப்ப கொஞ்சோ வயசு ஆகுதுல்ல அதனால இந்த பசங்க எங்க பச ங்களே வந்து செ உ அவுங்கள பாத்துக்கே கரெக்டாருக்கு அவுங்க ரெண்டு பேருமே அப்பா நம்ம இங்க போலா அங்க போலான்னு சொல்லி ஊர் சுத்துதுக்கு கூண்டிட்டு போய்டுவாங்க
து கரெக்ட் தா கரெக்ட் தா அவுங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுல்ல அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந் து ரெண்டு நாள் வந்து ரிலாக்சேஷனுக்கு வேணு அதனால அவுங்க வெளிய கூட்டிட்டு போய்டுறாங்க
ஆமா இப்ப நல்லா தெரிதுல்லிங்களா அப்பா என்னைக்கு எங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போ தம்பி பொறந்தப்பந்தா ரொம்ப அவன் தம்பி வந்து எப்பயுமே அப்பா வேணு அப்பா வேணுனு ரொம்ப கூடவே இருப்பா அதுனாலே வந்து அவரு எங்கியுமே போமாட்டாரு
ஓக்கே ஓக்கே இப்போ ஆ இப்ப மாப்பிள சம்பா அரிசி வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க இட்லிக்கு மட்டும்தா யூஸ் பண்ணிக்குவீங்ளா
ஆ இல்ல சாப்பாடு செய்வோ நாங்க மதியத்துல வந்து அந்த வெள்ள அரிசிக்கு பதி வெள்ள சாப்பாடுக்கு பதிலா இது செய்வோங்க நாங்க ஆ ஆ நல்லாருக்கும்ப்பா ஆ சக்கர எல்லா குறையு அதனால கஞ்சி அற ச்சு எல்லா எல்லா சாப்பாடும் போட்டு எல்லா அரிசியும் போட்டு கஞ்சி அரச்சு அதுல கொஞ்சோ மெளகு சுக்கு அதெல்லா போடுவோம் கொஞ்சோ வயசானவங்களா இருந்தா தாங்க அப்டின்னா உளுந்து கொ கருப்பு உளுந்து கொஞ்சோ சேர் பொங்கல் அது சாப்ட்டா அ அப்றோ குட்டி குட்டி பிள்ளைங்க எங்க எங்க பையே தம்பிக்கெல்லா வந்து என்ன பண்ணுவோ அத குடுப்போ அது கொஞ்சோ விரும்பி சாப்புடுவாங்க
ஆமா ஆமா ஆமா நானுமே எங்க பசங்களுக்கு அப்டிதா இந்த நீ சொ கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா இன்னு நெறய நெறய இருக்குல்ல அரி சில எனக்கு நெறய பேர் தெரியாது ம்
தெரியாதுல்ல எங்க அவருகிட்டு கேட்டா தெரியு அக்கா பாப்பா அழுவுறா க்கா நா வந்து இருக்க கொஞ்சோ நேரம் மட்டு பேசுறே
ஆ செரி ஓக்கேடா ம் பாய் பாய் ம்
ம்